ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கோப்பா என்ன பண்ணுக்கிற
இன்னிக்கு சண்டே இல்லங்க கொஞ்சோ வேல இருந்துச்சு எல்லா முடிச்சுட்டு இப்பவே தா ஃப்ரீ ஆனே
அப்டியா இல்ல சண்டே ஸ்பெஷல் இன்னிக்கு உங்குள்து
இன்னைக்கு மட்டன் எடுத்தாங்கமா எங்க வீட்ல மட்டன் கொழம்பு வச்சி சாதம் வடிச்சு ரசோ கொஞ்சோ வச்சுட்டு இருக்கமா லஞ்சுக்கு உம் இப்ப நைட்டுக்கு தோச ஊத்தி மட்டன் கொழம்பு இருன்ச்சி அத சாப்ட்டோங்க
உம் உம் உம் நா பிரியாணிங்க இன்னிக்கு பிரியாணிங்க எங்க அண்ண வீட்டு போயிருந்த ரெண் நாளைக்கு முன்னாடி எங்க அப்பாக்கு கொஞ்சோ உடம் செர்ல ஹாஸ்பிட்லுக்கு கூட்டுன்னு போயிட்டு அப்படியே சென்னை போயிட்டு வந்தோ நே நேத்து து வந்து நல்லா ஜாலியா கோயில் குலல்லா நல்லா சுத்திட்டு வெள்ளிக்கிழமை மாங்காடு அம்மன் கோயில் தெரியுங்ளா
ம் உம் உம்
அங்க போயிட் சுத்திட்டு அ நா சாட்டர்டே ஒரு கோயிலு போட்டு மாலுக்கு போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நேத்து ஒரு பத்தர பதினோரு மணிக்கு தான்ங்க வீட்டுக்கே வந்தோம் நைட்டு வெளிய சாப்ட்டுட்டு அதுக்கப்றோ தா வந்து ஆ இன்னைக்கு காலையில எழுந்து காலலே டிஃபன் பண்ணிட்டு இட்லி இட்லி சட்னி எல்லா செஞ்சு ட்டு ஒரு பதினோரு மணிக்கு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சங்க ஒரு மூணு கிலோ செஞ்சங்க இன்னைக்கு
மூணு கிலோ செஞ்சீங்களா சேரி எல்லாருக்குமே சேத்து பண்ணீங்களா
எல்லாருக்கும் எங்க அக்கா ஃபேமிலியும் வந்ட்டாங்க எங்க அண்ணியோட அக்கா ஃபேமிலியும் வந் வன்டாங்க
ம்
நாங்க நாங்களே ஒரு பதினஞ்சு பேருக்கிறோம் நாங்களே ஒரு பத்து பதினஞ்சு பேரு க்கறோ கிட்டத்தட்ட இருவது இருவத்தஞ்சு பேர் சாப்ட்டோங்க நாங்க இன்னைக்கு
சூப்பர் ஜாலியா ஒரே நீங்க செச்சீங்களா
ஆமா அவங்க அக்கா கொஞ்சோ ஹெல்ப் பண்ணாங்க எங்க அண்ணி ஹெல்ப் பண்ணாங்க ஆ இல்லங்க நாளே செஞ்சுருவே மூணு கிலோல ஒரு சாப்ப மேட்டுருங்க டக்கு முடிச்சு அஞ்சு கிலோவே செஞ்சறவங்க நானு நெஜமா தா அஞ்சு கிலோவே செஞ்சிருவே அதுக்கு மேல தா எனக்கு செய்ய தெரியாது ரொம்ப அதிகமல்லா செய்ய தெரியாது அஞ்சு கிலோ வரையும் நா செஞ்சிருவே டெக்ஸா வச்சு எங்க வீட்டுல அடுப்பு பத்த வச்சு அடுப்புல தா செய்வே எனக்கு கேஸ்ல வந்து ஒரு கிலோ ஒன்ர கிலோ செய்வே கேஸ்ல மத்தபடில்லா செய்யமா ஆமா ஆமா குண்டால்ல டெக்ஸா சில வந்து தம் போட்டு செஞ்சருவே டக்குன்னு அதெலா செஞ்சருவே எனக்கு அந்த இது தா வராது என்னது இது ம் குக்கர்ல குக்கர்லயும் வரும் குக்கர்லயும் பக்காவா செஞ்சிருவே அதுலயும் பக்காவா வந்துரும் இந்த இந்த கேஸ்ல வந்து ரெண்டு கிலோக்கு மேல செய்ய செய்ய வராது அது வந்து அதுல வந்து கரெக்டா ஆமா அதோட ஹீட் வந்து கரெக்டா பத்தாது அடுப்பு என்னாதா தள்ளுங்க அடுப்புல செஞ்சு எறக்கு க்குற அளவு டேஸ்ட்டு எதுலேமே வராதுப்பா அதுதா செம டேஸ்ட்டு நெஜமாவே பிரியாணினோன ஞாபகம் வருது எங்க நாத்தனார் க்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷோ இருக்கும் நெஜமா வேங்க அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட் நானு யார்ரு அதுவுமே இன்னைக்கு வரையும் பாக்கலங்க அந்த டேஸ்ட் யாருமே செய்யலங்க கிட்டத்தட்ட நூறு கிலோ பண்ணாரு அன்னைக்கு இருபத்த அஞ்சு கிலோ இருவத்தஞ்சு கிலோ இருவத்தஞ்சு கிலோன்ட்டு நூறு கிலோ சாப்பாடு போட்டாறு அன்னைக்கு
போட்டார்
இருவ ஆமா இருவத்தஞ்சு கிலோ இல்ல நூறு கிலோ போட்டாரு அன்னைக்கு போட்டு அதுக்கு ஒரு கிரேவி செஞ்சுருந்தாரு பாருங்க கத் திரிக்கா அல்டிமேட்டுக்கு பீர் நீச தெரிஞ்சந்தாங்க நெஜமாவே ஒரு பருக்க கூட பத்தல எங்களுக்கு கெடைக்கல அவ்வளவு காலி ஆயிடிச்சு டேஸ்டுக்கு போயிடுச்சு எல்லாமே செம்ம டேஸ்ட் அள்ளி அள்ளி சாப் ப்றங்க ரெண்டாவது முறை கேக்குறாங்க அந்த பாய் எல்லாமே எல்லாருமே பாராட்டி அவரோட நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லா அவங்க அவங்க விஷேசத்துக்கு கூப்ட்டுக்குறோன்ட்டு அந்த அளவுக்கு நடந்துச்சுங்க டேஸ்ட்டு சீரக சம்பாலதா செஞ்சிருந்தாரு வேற லெவலுங்க டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சுங்க இன்னு அந்த அளவுக்கு நா எந்த பிரியாணியு சாப்பில்ல அன்னெக்கி சாப்ட்ட டேஸ்ட்டோட செரி அந்த பிரிஞ்சால் செஞ்சிருந்தார் பாருங்க அது தொட்டுனு சாப்றதுக்கு அப்பா வேற மாரி இருன்ச்சு போருங்க சூப்பர்வா இரு ம் நி உங்களுக்கு ஏதனா அனுபவோ இருக்கா
ஆங்க பிரியாணி நா இப்ப ரீசன்டா சாப்டேங்க நானு பாஸ்மதிதா புடிக்கு எனக்கு சீரக சம்பாலா எனக்கு புடிக்காது அந்த என்னானு தெர்ல அந்த டேஸ்டு எனக்கு புடிக்கல அந்த எனக்கு சாப்ப ப்ட்டு சாப்ட்ட ஃபீல் எனக்கு தெரியமாட்டேங்து சிலர்ல்லா சாப்டுறாங்க சீரகசம்பாதா ஹைலைடு அதுதா
அதுதா ஏங்க கிலோவே எரநூத்துஅம்பது கிலோங்க சீரக சம்பா அந்த மாரி டேஸ்டுனா அரிசி நா ஒலகத்துல பாக்கேலங்க வாசனையா இருக்கு நார்மல் வாச அரிசியே வந்து வாசனயா இருக்கு
புடிக்கலேங்க அந்த அந்த டேஸ்டு எனக்கு புடிக்கல என்னனு தெரியலங்க ஒருவேள நா அந்த டேஸ்டு சாப் பில்லயானு தெர்ல எனக்கு பாஸ்மதி தா ரொம்ப புடி ச்சது பிரியாணினாவே அதுதா நல்லா சாப்பட்றது நானு எப்போமே
ஆ ஆ ஆ
இப்ப ரீசெண்டா ஒரு ஃபங்க்ஷனு போன மட்டன் பிர்யாணி சாப்டே அதுவு சூப்பரா இருன்ச்சி எங்க ஊர்சை அதுவு நல்லதா இருன்ச்சு அ நல்லதா இருன்ச்சு நா நல்லா சாப்டே
ம் ம் ம்
ம் ம் சீரக சம்பா ரைஸூ ஹோட்டல்ல சாப்ட்டேங்க ஒரு நாள் போயிட்டு ஹாம்பூர் ஹோட்டல் தா ஆனா அது எனக்கு அந்த டேஸ்டே எனக்கு அது சாப்ட்ட ஃபீலே வர்ல எனக்கு அந்த மாரி இருன்ச்சு எனக்கு
ம் சூப்பரா ஆ நேத்துக்கூட ஆ இத்தனிக்கு பெரிய ஹோட்டலெல்லா ஆடர் போட்டு சாப்பாடு கிடைக்கலேங்க பத்து மணிக்கு மேல கெடைக்கல ஒரு கையேந்தி பவன்ல சாப்டோ சென்னையில பூந்த மல்லிக்கு மேல
ம் கை சூப்பரா இருக்கெல்லா கையேந்தி பவன்லா ஸ் ஸ் அப்டி சட்னி சாம்பார் பரோட்டா ஆஃப்ஆய்லு ஆம்லேடுனு நல்லா ஆமா ரேட்டு பரவா செமயா இருக்கு ம்
சூப்பரா இருன்ச்சு நெஜமாவே எங்க அண்ணதா சொன்னா இங்கயே சாப்ட்றலா போலக்குது நல்லா இருக்கு அப்யே செய்றாங்கயிளேங்ளா அப்யே தோச கரச்சு அப்ப ப்ப நம்ம எதுர்ல தா செஞ்சு சூடா தராங்க நல்லாதா இருக்கு நெஜமாவே அவுங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அப்ரிசியேஷன் பண்ணலா இந்த பெரிய பெரிய ஹோட்டல் கூட காசு கொடுத்துட்டு நீங்க நூறு ரூபாய ஒரே நேத்து மால் போயிருந்தலங்க
ம்
ஒரு வாட்டர் பாட்டில் ஒன் ஃபிப்டி சொல்றாங்க உள்ள
வாட்டர் பாட்லா காஸ்ட்டே டுவெண்ட்டி ருபீஸ் தானங்க அவ்ளோ என்ன அது
ஒன் ஃபிப்டி ருபீஸ் சொல்றாங்க அது என் னாதுக்கு சொல்றாங்கனு எனக்கு தெர்ல ஒரு காஃபி தொண்ணூறு ரூபா வாங்க ஒரே காஃபி ஒரு காஃபியோட வெல தொண்ணூறு ரூபா
தொண்ணூறு ரூபா எப்டிங்க சொல்ட்டுபாருங்க எப்டி காசு செலவு பண்ணுமோ அங்க போய் பண்லாங்க புரிதாயில்லையா அ அந்த மாரி
யாருக்குனா காசு அதிகமா இருந்ச்சுனா இந்த காசு ஒரு எடத் துல தொலைக்கணுனு இல்லேல இந்த பத்தாயிர் ரூபாவ செலவு பண்ணும்னா கரெக்டா மால்க்கு போயிட்லாங்க போயிட்டு நல்லா ஆமா ப த்து நிமிஷோ கூட அது பத்தாயிரோ காலி ஆய்டுங்க ஒரு ஒரு நிமிஷத்லே காலி பணிடலா எங்க அக்கா அஞ்சாயிர ரூபா காலி பண்ணாங்க நேத்து சும்மா சாலிடா
சால்வியா இல்லேங்க நானு கூட எங்க ஹஸ்பண்ட் கூட்னு போனாரு பசங்கல கூட்னு போனாரு கிட்டதட்டா காட்ல ஸ்வைப் பண்ணிட்டே இக்குறாருங்க டென் தௌசண்ட் கிராஸ் ஆச்சுங்க ஆனா ஒன் டே முடில போனா ஒரு த்ரீ ஹவர்ஸ் தா ஆச்சி பத்தாயிர்வா ர சாலிடா காலி பண்ணா நா ஒரு மாசோ கஷ்டப்பட்னு பத்தாயிர்பாய்க்கு என்னோட சேல்ரிங்க ஒரு நாள்லே அது பொயிடுது ஒரு நாள்ல செலவாயிடுது ம்
சொன் நீ பத்தாயிர்பா ஒரே நிமிஷதுல காலி பண்ட்டா எங்க அண்ணே நேத்து ஒரு இருவதாயிர்பா அமிக்கி காலியாச்சுங்க சா கேக்க கேக்க கேக்க காசு காசு காலி பண்ணினே இருந்தாங்க
பசங்க கூட கூட்னு பொயிருப்பீங்க பசங்க கேப்பாங்க இல்லைங்க
ம்
அதனால செலவாயிட்ருக்கு அ மாலுக்குலா போ எனக்கு தெரிஞ்சி வேஸ்ட்டுங்க தெரி ஞ்சி அங்கலா போ கூடாது சும்மா விசிட் பண்ட்டு வந்தர்லா தவர
ஆ ஜெஸ் டு சும்மா பாத்துன்னு அப்டி போனாங்க நல்லா டைம் பாஸ் பண்ணுனா அங்க பொயிலா உள்ள ஏனா வாங்க ஆனா வாங்க வாங்க நல்ல பணக்காரோங்க ஒரு ஹை ஒரு யுனிக்கா ஒரு பொருள் வாங்கணுன்னா அங்க போலா எனக்கு தெரிஞ்சி
ஓஹோ ஓ
மத்தபடி வந்து
ம்
அங்கெல்லா ஓ இது இதுவா நெஜமாதா
கண்டிப்பாங்க ஒங்க தின் இப்பியு அங்கதா இருக்கீங்ளா நீங்க
இல்லைங்க வந்துட்டே ஊருக்கு வந்துட்டே நா மூண் நாள் தா அங்க இருந்தே நாளைக்கு திங்க கெழம பயனுக்கு ஸ் கூலுன்றதுக்காக வந்துட்டே அ அ அ அ
நாளைக்கு ஸ்கூலுங்க ஆமாங்க மண்டேல இருந்து ஸ்கூல் திருப்பி ஆரம்பிக்குது
ஆமாங்க என்னங்க பண்றது
தெர்லைங்க ஃபுல்லா வேலையா போச்சி திருப்பி நாளைக்கு நெனச்சாவே அது ஆமாங்க
அதனால ஒங்ளுக்கு மண்டே வரது ரொம்ப கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு ம் ம் என்ன பண்
ஒங்க வீட்டு செடிக்கு எதனா வச்சிங்ளா நீங்க
ஆமாங்க வச்சே சம்ம ஆ இருக்குங்க எவ்ளோ மரோ இருக்கு தெரிமா மாதுளபழோ கொய்யா மரோ அ இந் த மாம்பழோ பப்பாளிப்பழோ பழ வகை மட்டு ஒரு ஆறு வகை இருக்குங்க சீத்தா மரோ எல்லாத்துலு பழ விட்ருச்சுங்க எல்லா பழமு சம்ம டேஸ்ட்டுங்க
பரவாலைங்க
ம் ம்
ஒர எதுனா ஏனா தண்ணி ஊத்தி பாய்ச்சி பாதுகாக்குறீங்களா தோழி நீங்க அந்த
ஆமாங்க தண்ணியு ஊத்துவோ அந்த சாண கரைச்சி குட ஊத்துவோங்க ஆமா ஊத்தர்தா ஆ இது பூச்செ எல்லா அரிக்காம வண்ட எல்லா உட்காராம இருக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்லயே வந்து நாங்க அந்த ஸ்டெம்பு மேல ஊத்தி உட்ருவோ எங்க வீட்டுக்கார்தா ரொம்போ கேர் பண்ணுவாரு ஆனா பழ வகைகள்ல கொயாக்காவு சேரி மாதுளமு சேரி மாங்கா பழமோ சேரி சீதாப்பழமு சேரி வேற லெவல் டேஸ்ட்டுங்க நல்லாவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு
எங்க வீட்டுல மரம் எல்லா இல்லங்க செடிதா வச்சிருப்போ நாங்க மரோ வேக்றளவுக்கு எங்க வீட் ஃபேஸ் கெடயாது எல்லா வச்சுருப்போ
அதுதாங்க செ இது செடியில் நீ உங்கள மாடி இருக்குங்களா
இருக்கு
ஒரு நாலு தொட்டி வாங்கிக்கங்க
அதாங்க செடிதா இருக்கு
ஆ பக்கெட் எல்லா அறுத்துருங்க நல்லா மண்ண ஃபில் பண்ணுங்க ஆ இதுல இல்ல மாதுளமே வைக்கலா மாதள வைக்கலா கொய்யா வைக்கலா ஆமா தொட்டிலயே வைக்கலா இப் ஆமாங்க மரந்தா ஆனா நீங்க தொட்டில வச்சுப்பாங்க அதுக்கேத்த மாரி வளரும் அது ஆமா ஒரு ஒரு மீடியம் சைஸ்ல வளந்த அதுலே காய் விடு ஆமா நீங்க அது யோ ச்சு வச்சு பாருங்கள நெஜமாவே ஒரு கத்திரிக்கா போடுங்க தக்காளி புளிஞ்சு விட் ருங்க இன்னொனு வந்து அந்த வெத இருக் இல்லைங்ளா
ம் ம்
அது அந்த வெத போட்டு உடுங்க அது வரு கொட்டியா வளரு அ என்னது அது மொளகா இருக்கு இல்லைங்ளா காஞ்ச மொளகா அந்த வெதய போட்டு விட்ருங்க பச்ச மொளகாக்கு அப்பப்ப தேவப்படும்போது ரெண்டு பச்ச மொளகா எடுத்துக்கலா
ம்
நெஜமாவே சூப்பருங்க எனக் தெரிஞ்சு விவசாயம் பண்ணி பாருங்க அதுல இருக்கற ஆறுதல் எங்கயமே கெடைக்காது ஆமாங்க நம்ம யார்கிட்டே போய் கை நீட்டி செலவு கஷ்டப்பட்டு மன உளைச்சல் பட்டு அந்த பத்தாயிருபா வாங்கறதுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு க ஓனா ஒரு விவசாயம் செஞ்சு நமக்கு நமக்கு நாமே ஆரோக்கியமாக்குறது வந்து நல்ல வாழ்க்க தாங்க நெஜமாவே அந்த மாரி வாழ்க்கல்லா ரொம்ப கெடைக்கவே கெடைக்காது அக் ஆனா எடம் இருக்குறவங்க வந்து ஒரு சிலர்லா இப்போ வந்து அத விட்டுட்டாங்க செய்ய மாட்டுக்குறாங்க அட இதுக்கே அவங்களா ஆ வேலைக்கு போய் பத்தாயிருபா சம்பாச்சிக்லான்ற மாரி இருக்கிறாங்க ஆனா ஒரு சில வேலைக்கு போறங்க அந்த இன்வெஸ்மண்ட் வந்து நெலத்துலயா குடுக்குறாங்க ச சாட்டர்டே சண்டேனா நல்லா வேல செய்றாங்க நெலத்துலயு அது ஒரு இன்வெஸ்மண்ட் தக்காளி கூட இன்வெஸ்மெண்ட் பண்றாங்க ஒரு நாலு ஏக்கர் அதல தக்காளி போட்டு உட்டா அது ஆமா அது ஒரு வியாபாரம் தானங்
வே பண
உம் நல்லா இருக்குங்க நெஜமாதா நன்றி நன்றி தோழி அடுத்த இணைப்பில் கண்டிப்ப இணைவோம் தோழி நன்றி
ஓகேங்க நன்றிங்க